ஹலோ ஆ வணக்கங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இப்போ எங்களுக்கு டியூஷன் எடுத்துட்ருக்கே
சூப்பருங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்குறீங்க
மேக்ஸுங்க
நானுந்தாங்க டியூசன் எடுக்கிறே நா இங்லீஷ் சப்ஜெக்டுங்க
நீங்க வந்து எத்தனா ஸ்டாண்டர்ட் வரைக்கு எடுக்குறீங்க
நானு நைன்த் வரையு எடுக்குறேங்க டென்த்து எடுக்குறதில்லங்க ஒரு ரெண்டு பசங்க வந்திருந்தாங்க டென்த்துக்கு
ஆ
இங்லீஷுல கொஞ்ச வீக்குன்னு வந்திருந்தாங்க
ஆ
அ டியூஷன் ஃபீஸ் கேட்டனோனே நின்னுட்டாங்க ஹண்ட்ரட் ரூபீஸ் தாங்க கேட்டே அதுக்கே நின்ட்டா
மட்டுந்தா எடுக்குறீங்ளா டென்த்து வரைக்கு இல்ல எல்லா சப்ஜெக்டு எடுக்குறீங்ளா
எல்லா சப்ஜெக்ட்டு எடுக்குறம்ப்பா அ தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சைன்ஸு மேக்ஸு வந்து மோஸ்ட்லி நா ஃபிஃப்த்து வரை தா எடுக்கமாட்டே அதுக்கு மேல எடுக்கமாட்டே எனக்கு‌ ஓரளவுக்கு புரியாது எனக்கு மேக்ஸ் வராது சைன்ஸு சோஷியல் சைன்ஸு தமிழ்
நீங்க என்ன ஸ்டேட் போர்டா சி பி எஸ் சி க்கு எடுக்குறீங்களாங்க
இல்லங்க இப்ப சமச்சீருதான ஜூபே சி பி எஸ் இக்கு எடுக்குறே அ இல்ல இல்ல இப்ப சா சி பி எஸ் இ வர்றங்க தனியார் பள்ளில படிக்க இவுங்கல்லா சி பி எஸ் இ வராங்க ஒன் டு ஃபைவ் எடுக்குறே அதுவு ஈஸி தான்ங்க ஒன்னு ப்ரச்சன இல்ல
ஈவ்னிங் எல்லா க்ளாஸு ஒரே டைம்ல எடுக் க்கும் போது உங்களுக்கு வந்து காம்ளி கேட்டடா இல்லையா ஒரு மாரி க்ரவ்டா உங்களுக்கு எப்டி எடுக்குறீங்க க்ளாஸு
இருக்குதுங்க ஒருத்தருக்கு ஒரு ஓர்க்கு குடுப்பே இப்ப நா அஞ்சு ஸ்டுடென்ட்ட எடுக்குறேன் வச்சுக்கங்ளே ஒரு ஸ்டூடெண்டுக்கு தமிழ் குடுத்தே இப்ப தேர்ட் ஸாண்டர்ட் மூணு பேரு பக்கோ பிரிச்சுருவே இப்ப க்ளாஸ் வெய்ஸா பிரிச்சுருவே இப்ப சி பி எஸ் இ தனியா பிரிச்சுருவே இப்ப சமச் இப்ப நேத்து சமச்சீர்ல எப்டியு காம்மனா தா வரு எல்லாருக்குமே ஏ இப்ப பிப்த் ஸ்டாண்ட்டர்டு ரெண்டு பேரு இருக்குறாங்க எனக்கு க்கு தேர்ட்டு ரெண்டு பேர் இருக்குறாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒருத் தர் இருக்குறாங்க நைன்த் ஒருத்தர் இருக்குறாங்க இந்த மாரி இருக்குறாங்கன்ன அவுங்கவுங்களுக்கு தனி தனியா ஒரு நாங்களாங்க நாங்க வாணியம்பாடிங்க நீங்க
அ நாங்க சென்னைங்க இப்போ உங்களுக்கு வாானியம்பாடிலா உங்களுக்கு அவ்ளோ பீஸ் குடுத் த்து‌ பசங்க டியூஷனுக்கு வராங்களா எவ்ளோ பீஸ் வாங்குறீங்க நீங்க ஒரு
த்த த்ரீ ஹண்ட்ரர் டூ ஹண்ரட்டுங்க அதுக்கு மேலல்லா இங்க பைவ் ஹண்ரட்லா வர மாட்டாங்க இங்க நீங்க எவ்ளோ
இங்க வர்றதுல்ல அங்க வர்றதுல்ல சேரி சேரிஏனா நீங்க வந்து இங்கிலீஷு ஸ்போக்கன் இங்கிலீஷ்லா எடுக் குறீங்ளா இல்ல வெறு
ஆ அதுவு எடுக்குறேங்க சம்மர் ஹாலிடேஸ் வருது இல்லைங்ளா அந்த டைம்ல வந்து ஸ்போக்கன் எடுக்குறே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப வந்து ஸ்கூல் ஒரியன்டடா சப்ஜெக்ட் ஒரியன்டடா மட்டும் நெறையா எடுப்பே
சேரி சேரி நல்லது சாப்ட்டீங்ளாங்க சாப்ட்டுட்டீங்ளா முடிஞ்சுருச்சா க்ளாஸ் முடிஞ்ச்ருச்சா
இல்லங்க எயிட் ஓ க்ளாக் வரையு போவு எட்டு் எட்ர மணி வரையு போவு சைடு பை சைடு என்னோட சமையல் வேலையு முடிக்குவே சப்போஸ் சமையல் வேல முடிக்க முட்லேன்னா
இப்ப உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க
ஏ பசங்கல்லா படிச்சு முட்ச்ட்டானுங்க டுவெல்த் முடிச்சுட் காலேஜுக்கு இருக்கா ஒருத்தே ஒருத்தே லெவத்ன்துல படிச்சுட்ருக்கு பெரிய பசங்கள அவுங்களே அப்டியே படிச்சுப்பாங்க நான் ரொம்போ
இப்ப நீங்க டியூஷன்மே எடுத்துட்டு உங்க லெவன்த் படிக்கிற பையனையு எப்டி கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது உங்களால
அவ்னு அதுலயே உக்காந்துர்றாங்க
அப்டியே போய்டுவே உங்க டியூஷன் பசங்களோடவே உக்காந்து
ஒக்கார்றா அவனு ஒக்கார்றா சைட் பை சைட் அவனையு கவனிக்கிறே நான்
சேர் நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா நீங்க டீச்சர்ன்னு சொன்னீங்க நீங்க வேலைக்கு போறிங்களா இப்
ஆ போய் இல்லங்க போயிட்டு தா இருந்தே இப்ப கொஞ்ச ஹெல்த் இஷ்யூஸுன்றது காக கொஞ்சோ வீட்டு வேலல்ல கொஞ்ச சீக்கரோ முட்ச்சுருவே இன்னைக்கு அஞ்சு மணிக்கு பசங்க வன்ட்டாங்க எட் எட்டு மணி வரையு எனக்கு அவுங்கள மட்டு தா கவனிப்பே அதுனால எனக்கு ஒன்னு ப்ரச்சன கெடையாது
அப்ப நீங்க வேலக்குப் போல இப்ப ஸ்கூல் ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு போல நீங்க எது ஆ ஆ ஆ செரிங்க சேரிங்க செரிங்க இப்போ இன்ன உங்களுக்கு டியூஷனுக்கு வர பசங்க எல்லாருமே வந்து எப்பையுமே ஒரு லோ ஆவரேஜ் ஸ்டுடென்ட்ஸ் தான வருவாங்க நல்லா படிக்கிற பசங்க எப்டியுமே டியூஷனுக்கு வர மாட்டாங்க
இல்ல ஒரு சில ஸ்டுடென்ட்டு ரொம்ப ஆ சூப்பரா படிப்பாங்க ஸ்கூல் பஸ்ட்டு வந்துருக்கா அவுங்க அப் அப்பாக்கு ஒரே பெருமையாய்டுச்சி
ஆ சேரி இல்ல நீங்க டியூஷன் எடுத்து நல்லா ஸ்கோப் பண்ணி ஃபஸ்ட் பஸ்டு ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் எடுக்க வச்சிருக்கீங்களா நீங்க நா மெயினா கேக்குறது இங்கிலீஷ்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது எடுக்குறாங்க பசங்க இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவமெண்ட்யிருக்கு அவங்க பேரண்ட் சைடுல இருந்து வந்திருக்கு பேரன்ஸ் சைடுல என்ன வந்திருக்குன்னா காம்ப்ளிமெண்ட் இந்த மாரி் அ ஒண்ணுமே இல்லா ஸ்டுடென்ட் இப்ப மேக்ஸ்சு போடா இப்ப மேக்ஸ்சு இன்டரெஸ்டா படிக்கிறா இங்கிலீஷ் ஓனாவே இப்ப சென்டன்ஸ் பிரேம் பண்ண தெரிதா உனக்கு படிக்க தெரிது இத்தினைக்கும் அவ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அவன் கவர்மெண்ட்ல ஆ இத்தனிக்கும் அவங்க அப்பா வந்து எச் எம் கவர்மெண்ட் எச் எம் அவரு ஒடுகுத்தூர்ல எச் எம் ஆ இருக்காரு கவனிச்சுக்க முடில அவுங்க அம்மா நர்ஸ் அவுங்க ஒரு ஊரல இவுங்க ஒரு ஊரல இருக்காங்க குழந்தைங்க வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வளறாங்க அதனால அவரு வந்து நஜமாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆய்ருக்கு ஸ்கூல் பஸ்டுக்கு பேனர் வச்சிருக்காங்க அதுக்கு ஒரே பெரும போட்டோ எடுத்து அனுப்பி பரவால்ல மிஸ் மூனே மாசத்துல எனக்கு இவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் குடுத்துருக்கிங்க ஆக்சிடெண்ட் ஆய்டுச்சிங்க அந்த பயலுக்கா சொல்லுங்க
இப்போ வந்து நா டியூஷன் எடுக்கறேங்க இப்ப என்ன எதுன்னா இப்போ வந்து இங்க உள்ள பேரெண்ஸ்சே வந்து எல்லா அந்த சைடு எப்டி பாக்குறாங்கனு தெர்ல பேரண்ஸே வந்து ஸ்கூல் டீச்சர்ஸையும் டியூஷன் டீச்சர்ஸையும் ஒரு வேரி வேரியேஷன
ஆமா இது நெறைய ப்ராப்ளம் வருங்க டீச்சர்ஸ்கு பிரச்
என்னா ஒரு இது டியூசன் டீச்சர்ஸ்னா இவங்க வந்து எதோ ஒண்ணமே படிக்காதவங்க போய் டியூன் எடுக்கறாங்கன்னனு நெனைக்கிறாங்க ஆனா மிந்தி மாதிரில்லாம் இல்ல இப்ப நல்லா என்கோயரி பண்ணி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஏது படிச்சுறிக்கிங்க கேட்டுதா டியூஷன் அனுப்புறாங்க இப்ப நம்ம வந்து நா ஒரு ஸ்கோப் பண்ணி பசங்கள வந்து ஒரு லைன்ல கொண்டு போய் நா வந்து அவங்க டைரியில இருக்க ஹோம் ஒர்க் எல்லா ப்ஃபாலோ பண்ண மாட்டே நா ஒரு மெத்தடு வச்சிருப்பே அந்த மெத்தடு படிதா தா படிக்க வைப்பே டெய்லி இங்க டியூஷன்ல வந்து ஆஃபனவர் தமிழ் படிக்கணு கம்பல்சரி ஆஃபனவர் மேக்ஸ் பாக்கணு கம்பல்சரி மீதி இருக்கிற ஒரு ஒரு டூ ஹார்ஸ்ல மீதி ஒன் ஹார் தா அதர் சப்ஜெக்ட்க்கு அலோடு இங்க
ஆ ஆ
அது மாரி ரைட்டிங் ஹேம்ஒர்க் எதுமே இங்க அலோட்இல்ல ஒன்லீ மேக்ஸ் ஹோம்ஒர்க் மட்டு்தா அலோ
இல்ல இப்போ நா எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் ட்ரெய்னராக இருந்த ஒரு அஞ்சு வருஷோ அதனாலயு இவங்களுக்கு பசங்களுக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த இந்த ஹாண்ட் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஜாயின் ஹாண்ட் ரைட்டிங்கு கேசிவ்ஹாண்ட் ரைட்டிங்கு சொல்லித்தர மாட்டாங்க அதனால ர சப்ரேட் ஹேண்ட் ரைட்டிங் கூட ஹாஃப்னாரு ஏழு டூ ஏல்ட்ர வந்து ஆ ரைட்டிங் கிளாஸ் ஸ்கில் கூட ஒரு டுவெண்டி மினிட்ஸ் குடுப்ப எழுதிருவாங்க
ஆ ஆ ஆ எனக்கு அதுக்குலா எங்களுக்கு வந்து அதுக்கெல்லா டைம் இல்ல ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லா வரது வந்து சிபிஎஸ்சி ஆ ஐ பி ஐ பி இன்ர்நேஷனல் பிசினஸ் அதே மாதிரி சிலபஸ் படிக்கிற பசங்க தா எனக்கு வராங்க மேக்சிமம் எனக்கு அந்த பசங்க தா வராங்க அதனால எனக்கு வந்து போஷன் கவர் இது பண்றதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்குது டூஹர்ஸ்ல வந்து பசங்கள வந்து போர்ஷன் கவர் பண்ணி அவங்கள இது கைட் பண்றதுக்கே சரியா இருக்குது ரைட்டிங் ஹோம் ஒர்க் எல்லாமே வீட் ல குடுத்துருவ நீங்க போய் வீட் ல போய் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்லிரது நானு அப்ப நம்ம என்னதான் எஃபோட் போட்டாலும்
னா இருங்க ஒரு சில பேரன்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க இப்ப ரைட்டிங் ஒர்க்கும் இங்க முடி த்துருங்க வீட்ல வந்தா இப்ப எட்டர மணிக் கி நீங்க அனுப்பிட்டீங்கனா அவ டயர்டா வரா இங்கயு போயிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு சாப்ட்ட ஒடனே படுத்துட்றா ஆ காலைல எழுந்திக்க மாட்டன்றான்றதால நீங்க ரைட்டிங் ஒர்க் கொஞ்சோ அலோ பண்ணுங்க அப்பறோ அது இங்கயே முடிச்சுடு எல்லாமே டியூஷன்லே முடிச்சுட்டு வந்துர்ணு அப்டிதா வரணுன்ற மாரி ரூல்ஸ் போட்டாங்க சேரி என்ன சின்ன பச ங்கதான இன்றதுக்காக நா அது டுவென்டி மினிட்ஸ் அந்த டைமிங் கரக்டா என்ன படிச்சிட்டு இருந்தாலு கரெக்ட் உக்காந்து ஏழு மணியான எடுத்துவாங்க எல்லா ரைட்டிங் ஒர்க்கும் ஸ்பீடா முடிச்சு எங்கிட்ட காட்டு பேக்ல வச்சிட்டு ஆ அத வேற மாரி பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கேத்த மாரி ஏன்னா இங்க என்ன பேரன்ட்ஸ் அப்ரோச் பண்றாங்களோ அதுக்கேத்த மாரி நம்பளு போயிட்ணு நம்ம ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தோனு வச்சி இது வந்து ஒரு டவுன் மாரிதாங்கா கொஞ்சோ வில்லேஜ்லேந்து ஒரு டவுன் மாறிச்சின்னு வச்சுக்கங்களே இத சரௌண்டிங் ஃபுல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கதா மோஸ்ட்லி ரேரா இந்த ஃபேமிலி இங்க இரு க்கற ஃபேமிலில ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுந்தா சி பி எஸ் இ ஒ ஒருத்தர் ரெண்டு பேர் தா மெட்ரிக் படிப்பாங்க ஆனா நறைய மெஜாரிட்டி வந்து இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கதா அதி
பசங்கதா, ம், இங்க வந்து எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கடையாது, மெட்ரிக்குலேஷன் கடையாது, ஒன்லி வந்து ஒன்லி வந்து சி பி எஸ் இ யும், ஐ பி சிலபஸ் மட்டுந்தா பசங்க வராங்க எனக்கு அதனால வந்து நா அவங்க பேரன்ட்ஸ் வந்து எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நானே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்றது எங்களுக்கு வந்து கண்டிப் பா இதுதா கண்டிப்பா கம்பல்சரி மேக்ஸ் ஆஃப்பனார் மேக்ஸ் தமிழ் ஹாஃப்பனார் படிக்கணு ஒன்னார்தா அதர் சப்ஜெக்ட்னு நா கம்பல் பண்ணி சொல்லிட்றது பசங்கள்ட்ட ஹோம் ஒர்க் அல்லோடு இல்லனு வரக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா நா சொல்லிட்றது ஏன்னா திரும்ப ஹோம் ஒர்க் நா எழுத வச்சன்னா ஹாஃப்பனார் ஒன்னார் உக்காந்து எழுதுறாங்
ஆமா ஆமா அது எ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துது நானு ப பேரன்ட்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ண இது வீட்ல எழுதவைங்கன்ட்டு அப்பறோ அவங்கதா சொன்னாங்க வீட்டுலலா எழுத மாட்டாங்குறாங்க ஏமாத்துறாங்க இங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ பயந்து உக்காறாங்க ஓரளவு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஸ்கூல்லயு கொஞ்சோ பாராட்டுறாங்கன்றதுனால நானு அதுக்கு கொஞ்சோ அலோடு பண்ணிட்டே வேற வழி இல்ல என்ன பண்றது பண்ணிதா ஆவனூனு சுச்சுவேஷன் இருக்குபோது என்ன பண்றது
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அது எந்த எதா எந்த விதத்துலயாது நம்ம பேரன்ட்ஸ் ஸ வந்து சாட்டிஷ்ஃபைட் பண்ண வேண்டி இருக்குது வேற என்ன பண்ண முடியு நம்ம எதையா ஒரு விதத்துல பேரன்ட்ஸ அத நீங்களு டியூஷன் எடுக்கும்போது உங்களுக் எதாவது கைடன்ஸ் இருந்தா எனக்கு குடுங்க நானு அத ஃபாலோ பண்ற கொஞ்சோ
கண்டிப்பா, கண்டிப்பா,
க க டியூஷன் எடுக்கறதுக்கு கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்கு நா வந்து மேக்ஸ் மேஜர்னால நா எல்லா சப்ஜெக்ட்டும் எடுப்பே நானு பட் நா ஸ்போக்கன் இங்கிலீஷ்லா நா எடுக்கறது இல்ல
அ ஸ்போக்கன்லா ஒண்ணு ஈஸி தாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்போக்கன் ஈஸிதா அது மெத்தடாலஜி நீங்க கத்துக்கினீங்கனா அந்த ஸ்போக்கன் வந்து உங்களுக்கு அது ஈஸியா தெரியு அது எ நா ஒரு புக் வச்சிட்டு நா ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தே ஒரு மூணு வருஷோ கிளாஸ்க்கு போனே அவங்க ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி குடுத்தாரு ஒருத்தர் ஒரு ஏஜ்டு பர்சன் அவரு ஆ செவன்டி பிளஸ் எயிட்டி பிளஸ் அவர் அவரு ஈஸியா சொல்லி குடுத்தாரு இந்த மெத்தடு மட்டு நீ ஃபாலோ பண்ணிட்டனா நீ எந்த சென்டென்ஸ் என்னா ஏதுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாமா இது
சரிங்க சரிங்க நீங்க அதே எனக்கு அதே மாரி நீங்க ரெஃபர் பண்ற புக் புக்லா எனக்கு ஒரு இது பண்ணி அனுப்புங்க வாடஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதுமாரி எனக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்கம் போது ஸ்போக்கன் இங்கிலிஷ் எனக்கு சொல்லி குடுங்கா ந கத் க்கற உங்ககிட்ட இருந்து நானு உங்களுக்கு டியூஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மேக்ஸ் உங்களுக்கு சொல்லி தர நானு
ஆ இப்போ ஸ்டூடென்ஸ வந்து கா இப்போ ங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன வேர்டு தா ஃபுல் அண்ட் கான்வர்சேஷன் வந்து கம்மியாதா இருக்கு அதிகமா கூட இருக்காது இப்போ என்டர் ஆறாவங்கன்னா குட்ஈவினிங் மிஸ்னு ஸ்டார் பன்னுவங்க விஷ்ஷிங்ல இருந்து எஸ் கமின் சொல்லுங்க கமீன் அது அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கிலீஷு எஸ் கமீன் ஆ ஸிட் அன் ஒன் பிளேஸு டோன் முவ் ஏர்அன் தேரு சிட் ஒன் பிளேஸ்ன்னா ஒரு எடத்துல உக்காருங்க இங்க அங்க போகாதீங்க இந்த மாதிரி வோர்ட்தா நம்ம யூஸ் பண்ணுவோ ஓகே வா சிட் ப்ராப்பர்லி டோன்ட் டூ கார்ட் டோன் டாக் அதர்ஸ்
போலன்னா இங்க வரது எல்லா சி பி எஸ் சி பசங்க அவங்களே நல்லா ஃபுளூயன்டா பேசுவாங்க அதனால நம்ம அந்த ஸ்போக்கன் குள்ள எனக்கு எதுமே மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எதுமே கெடையாது பிளாக்
ஆ ஆ
அதனால பசங்களே நல்லா பேசுவாங்க ஃபுளூயண்டா ந இருக்கறவங்க சென்னை இல்லையா பசங்க நல்லாவே பேசுவாங்க அதனால நம்ம கிளாஸ் எடுத்துட்டு அனுப்புனா போதுங்கற கேட்டகிரில நா இருக்கற
ம் ம் ம் நல்ல நல்ல விஷயம் தாங்க இப்ப அழக கொண்டுப்பாங்க டியூஷன்லா ஒன்னு இல்லைங்க இப்ப டீச்சர்ஸ்ங்க என்ன பண்றாங்கன்னா காண்ட ஆவ்றாங்க ச டியூஷன் டீச்சர்ஸ் மேல இப்ப சம்டைம் எனக்கே கோவ வரு அ என்ன சொல்லுவாங்க ஒரு சில பேரண்ட்ஸ்லா அ டியூஷன் மிஸ் கரெக்டா முடிச்சட்டாங்க நீங்க தா எதோ கரெக்ஷன் பண்ணாத ப்ட்டீங்களாமே அபடி நம்மள டிபெண்ட் பண்ணுவாங்க டியூஷன்ல வர ஸூடெண்ட ரெண் நாலு ஸ்டுடெண்ட் தா வருவாங்க நம்ம நாப்பது ஸ்டூடெண்ட பாக்குவோ அன்னைக்கு ஒரு நாளதா தா தவிர்த்துருக்கோ அதுவு ப்ளைன்லா வரு பாருங்க அய்யய்யோ அதெல்லா பேரண்ட் சைடூ பிரச்
ஆனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு வந்து ஸ்கூல்ல டீச்சிங் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல்லா கெடையாது உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சி சிங் நீங்க பாத்து பாத்து உங்களுக்கு டியூஷன் வந்து ஈஸி
ஆமா ஆமா ஆமா எனக்கு ஈசிதாங்க எனக்கு ஒண்ணு பிரச்சன கிடையாது
உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ ஹாண்டில் பண்றது
அ ஈசிதா ஈசி தா ஆமா பதினஞ்சு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிரைமரி அப்பர் பிரைமரி ஹை ஸ்கூல்லு ஹயர் செகண்டரி தனித்தனியா தனி பாஸ்ட் வன்டனா எந்த கிட்ஸ் என்னென்ன மாரி இருப்பாங்க சிக்ஸ் டு ஆ டென் எப்டி இருப்பாங்கன்றது எல்லாமே தெரியு எனக்கு அதனால கொஞ்ச ஈஸி தாங்க ம் நன்றி தோழி என்னோடைய இணைப்ப நீங்க இணைத்ததுனால ரொம்ப நன்றி தோழி அனைத்து இணைப்புகளையு நா சந்திக்கிற தோழி நன்றி
நன்றிங்க நாங்களு திரும்ப உங்களோடு கலந்து கொள்கிற